ஹலோ
ஆ சொல்லு
நீ கால் பண்ணிருந்தியா
ஆமா
சக்க நானு கால்பன்னா நீயே பதில் சொல்லு
சேர் சே
ம் பேசிட்டியா
ஆ பேசிட்ட பைத்தியவாண்டாம் ஃபோன் பண்ணாம இருந்தனு வச்சுக்கோ விடிய விடிய முழிச்சுட்டு இருக்க இங்கு இரு நா தீபிக் கூட பேசிட்டு கால் பண்றன் சொன்ன
ம்
எப்ப சொன்ன பத்து மணிக்கு சொன்ன இன்ன முழிச்சிட்ருக்குற சாப்டியா
அவுங்களுக்கு காலேஜ் தான
ஆமா காலேஜ்ல வேலைக்குதா வந்துட்டு இருக்குறா மூணு நாள் லீவ் உட்டாங்கல்ல
ஓ ஓகே ஓகே சம்மர் ஹாலிடே மறந்துட்ட
ம் ச
ம் அம்மா என்ன பண்றாங்க
தூங்கறாங்க
சேரி சேரி
அக்கா மட்டு தா முழிச்சுட்டு ஃபோன பாத்துட்டு இருக்கா
காலைல லேட்டா தான எந்திருப்பீங்க
ஆமா
ம்
அவ எழுந்து
ஏ
அவ எந்திச்சக்கப்றோ நா தூங்கிட்டு இருந்தா அவளுக்கு புடிக்காது கால்ல என்ன மிட் நைட்ல எழுப்பிவுட்டா தெரியுமா
எத்தன மணிக்கு சொன்னே எட்டு மணிக்கா
எட்டு நாப்பத்தி அஞ்சு
வெளியேதா செருப்பு இருக்கு எடுத்து இங்க இருந்து வீசனனா காத்து கடையிலே வந்து விழுந்துடு
நா பதனொன்ற பன்னென்டு எங்க அம்மாவு திட்றாங்க அவள விடுங்க ஏ நடுராத்திரில அவ எடு ட்டு இருக்கீங்கன்னா அவ பன்னெண்டு மணிக்கு தா எந்திரிப்பா விடுங்க விடுங்கன்னு சொல்றாங்க கேட்கவே இல்லை அப்பாவும் பொண்ணு சேந்துட்டு என்ன டார்ச்சரு
ம்
அவ போட்டு சப்பு சப்புன்னு அடிக்கிற கண்ணத்துல அடிக்குறா மேல ஏறிட்டு படுத்துக்கிட்டா முடிக்கிறா இது இது பண்ணாங்கல நசீக்கிட்டு எ முடியலா பிச்சு வீசீ கெடக்கறா பெட்ல அவ்ளோ கொடும படுத்தி என்ன எழுப்பிவிட்டா எந்திரிச்ச்டு நா கோயில் வரலன்ட்ட அதுக்கப்புறோ அவ போய் ரெடி ஆகணு நா ஏஞ்சி வந்து ஹால்ல உக்கரணுட்டா
ம்
தரத்தரத்தரனு இழுத்துட்டு வந்து ஹால்ல உக்கார வச்சுட்டா
அப்றோ
வெச்சுட்டு அதுக்கப்புறோ போய் குளிக்கிறன்ட்டு போனா போய் குளிச் சுட்டு வந்தா ரூம்ல போய் டிரஸ் சேஞ்சு பண்ணுவா மறுபடியு ரூம்க்கு தரத்தரனு இழுத்துட்டு போயிட்டா அப்புறோ வந்து தலைய தோவத்தி உடுட்டு உக்காந்து தலைய தோட்ட உட்டா தலைய தோட்டி முடிச்சிட்டு தோச சுட்டு குடு நீ சுட்டு குடுத்த தா சாப்ட்டு வன்ட்டு ஒரு அளப்பற போய் சுட்டு குடுத் த்து சாப்ட்டதுக்கு அப்புறோ கெளம்பனா ட்ரெஸ் எடுத்துக்குடு இருதுந்த ஓகேவா அது ஓகேவான்ட்டு போற வரைக்கு என்ன ஹால்லேதா உக்கார வச்சிருக்கீ உக்கார வச்சிருந்தா
ம்
ரெஸ்ட் ரூம்கு என்ன போ உடல தெரியுமா ஹால்லயே உகாகாந்துருந்த உக்காந் ட்டு போ எல்லா போனதுகப் கதவ சாத்திடு நிம்மதியா போய் ஒரு அஞ்சு நிம்ஷோ படுத்துட்டு அதுக்கப்றோ ரெஷ்ட் ரூம் போயிட்டு வந்த
ம்ஹும்
முடில இப்ப நாளைக்கு எங்க அம்மா வந்துட்டு அவள ஆறு மணிக்கு எழுந்திரிக்க சொல்லியிருக்காங்க
எதுக்கு
அவ எண்ணெ வக்கணுன் தலைக்கு சொல்ட்டு இருக்கா கால்ல ஒரு டைம் சுடு தண்ணில ஒத்தன குடுத்துட்டு தலைக்கு நல்லா எண்ணெய வச்சிட்டு அம்மா தான் குளிக்கவச்சுட்டு இருக்கங்க ரத்தக்கட்னால எல்லா ஃபுல்லா தேச்சி குளிக்கணுன்ட்டு அது குளிக்க வச்சுட்டு நாளைக்கு அன்னைக்கு ஒரு கோவில் போனோல அந்த கோயிலுக்கு போலான் சொல்லிருக்காங்க நாளைக்கு மூணு பேருமே
ம்
அவளுக்கு ஆட்டோ புக் பண்ட்டு நானு அக்காவு ஆட்டோல அப்பா பைக்ல வர மாரி
ம்
அதா காலைல கோயிலுக்கு சீக்கிர போணுன் சொல்லிருக்காங்க நாளைக்கு ஏதோ சனி பயிற்சி என்னமோ சொன்னாங்க
ம்
அது இந்த வருஷத்துல அதா லாஸ்ட்டா நல்லதா அது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்னுமா
செ ர் செ ரி
அவள ஆறு மணிக்கு எந்திரி என்ன எத்த மணிக்கு எழுப்ப போறான் தெர்ல அவள எழுப்புனா ஓகேயாமே எழுப்பி விட்டுர்றா
செர் செர்
ம்
எனக்கு மீஷோல ஒன்னு ஆர்டர் போட்டு குடு தீபி ஒரு சின்ன டேபிள் மாதிரி மசாலா திங்ஸ் வைக்கிற மாதிரி ம் ஓரளவுக்கு கொஞ்சோ மீடியமான டேபிள் மாதிரி வேணு எங்க பாட்டியா நீதா பாக்கணு எங்க பாட்டியா வீட்ல ஒரு கொஞ்சோ குட்டி எடந்தா அவங்க குட்டியாதா இருக்காங்க ஒரு சால மாதிரி
ஸ்டாண்ட் மாரி வேணுமா இல்ல டேபிள் மாரி வேணுமா
என்ன மாரி
ஸ்டாண்ட்டு ஸ்டாண்ட்டு
ஆஹ டேபிள் மாரிதா வேணு அத நம்ம எங்காது
கீ டா
ம் மசாலா பொருளு அங்க கிராசரி ஐட்ட எல்லாமே வக்குற மாரி
அப்டியா செரி பாக்குற நல்லதா பாத்து அனுப்புச்சி விட்ர டேபிள் மாரி இருக்காது ஸ்டாண்டு் மாரி இருக்கு
செரி அனுப்பு நா பாத்துட்டு சொல்ற
ஆ ஓகே இல்ல நீ எதாவது கூூகுள் ஃபோட்டோ எதாவது ச்சு மாடல் இருந்ச்சுனா அனுப்ச்சுடு ஒரு ஐடியா கெடைக்குல எப்டின்
ம் செரி
ஆ உனக்கு எப்டி ஐடியா இருக்கோ எனக்கு அது மாரி ஃபோட்டோ அனுப்ச்சுவிடு பாத்துட்டு உனக்கு அனுப்ச்சுவிடுற ந்த இறையன்பு இருக்கான்ல ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி எதோ ஒரு பொண்ணு அவ ஸ்டோரில ஹப் அப்டின் மென்ஷன் பண்ணி போட்ருந்துச்சு அவங்க ரெண்டு பேரு பொண்ணு செம்மையா இருந்துச்சு இவ கூட வந்துட்டு மை ஹப்பி அப்டின்ட்டு போட்டு ஒரு பிலவ் சாங் போட்டு ஸ்டோரி போட்ருந்தாங்க
ம்
அப்ப வரைக்கும் பைய புடிக்காம இருநா மேப்பே வர்ல இப்ப என்னாச்சுன் தெர் நல்ல மூண் நாளைக்கி முன்னாடி ஆஃப்டர்ரெ லாங் டைமுன்னு சரக் பாட்ல் வந்துர்ச்
ம் ஹும்
அ நானா என்ன ஆக போறான்னோ தெர்ல ஏ என்ன மஞ்சள்ளா ட்ராப் அவுட் பண்லான்க்லா பேசிட்ருந்தாலா
யார்கிட்ட என்னன்னு
பாக்ற நல்லா ரொம்ப முடில ஓர் அளவுக்கு பாப்பே ரொம்ப முட்லன்னா நா ட்ராக் அவுட் பண்ட்டு போய்டுவ அப்டின் பேசிட்ருந்தாலா ஐஷு கிட்ட
ட்ராப் அவுட் பன் இருங்க பரவால்ல அதா
அதுல்லா தெர்லையா அவளுக்கு நா கேடா ட்ராப் உ பண்ட்டு எங்க போவ என்ன பண்ண போறா ன அதெல்லா அவளுக்கு தெரில அவ் சொல்லிட்ருந்தாப் டியாடின் சொன்னா
ம்
வர்ஷா பண்ணா கண்டிப்பா விளு பண்ணிடுவளா
ம் வர்ஷாவ் கல்யாணம் பண்ணா இவளு கல்யாண பண்ணிக்கிராளாமா
பண்ணிட்வா வர்சு என்ன பன்டோ நம்பளு மன்ஷியல்ல தெரியுல்ல
உனக் ஒண் தெரியுமா பேனு கடையால டுவெல்த் முடிச்சுட்டு ரெண்டு பொண்ணுங்க வேலைக் வந்தாங்க
ஆ ஆகேவ்
ரெண்டு வேரு ஃப்ரெண்ஸே ஒரு பொண்ணு ஓடி போய்ர்ச்சு ட்வெல்த் முடிச்சுட்டு செரியா அடுத்த நாள் அந்த இன்னொரு ஃப்ரெண்டு பொண்ணு கடைக்கு வந்ச்சு அதே போலீஸ்காரங்க அதையே அதி இதி அப்டி இப்டி விசாரிச்சே அது அண்ண அ அந்த நாளே இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுச்
நல்லது
ரெண்ட் வேர் கல்யாண பண்ணிட் கடைக்கு வந்தாங்க தன் ஏ அந்த கடைய்லே துணி எடுத்து
ஹ
ஐய்யோ பசங்களைய் பாக்கோணு புள்ளிங்கோதா
லா
புள்ளிங்கோதா பசங்க
எப்பர்ரா நம்பி போதுங்க ட்வல்துல்யே
அத்தா தெரில நா எனக் பன்னெண்டாவ் படிக்கும்போது ஐய்யோ காதலா காதல்னா ஒரு தப்பான விஸ்யோ ஐயோ அதெல்லா பண்ணக்க கூடாது அப்டின்ட்ருந்தே
ஏ ஒன்னு சொல்றதுக்கில்ல எல்லா ப்ப ரொம்ப வேர்க்கா நா ரீல்ஸ் அம்ச்சே பாத்தியா இது சின்ன கொழந்தைங்க லவ்வு
ஆமா அதாது அப்புறோ என் கூட படிக்கிறவங்க வஞ்சாறு பிள்ளைங்களுக் கொழந்தையேப் புரியிரு ஒர் பொண்ணுக்கு ஒரு பொண்ணு கல்யாண்மானா மேக்ஸிமு எவ்ளோ நாள் ப்ரெக்னெட் ஆவாங் சொல்லு
மேக்சிமம் மேக்சிம்மம் மினிமம்மா
அ ஒரு சரி ஒரு மினிமம்
ஃபோர்த்து பைவ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் மேல
அப்டிதான்டா ஒரு பொண்ணுக்கு மே இருவத்தி மூணு தா கல்யாணமாச்சு
ஓகே
ஜூன் பத்
எப்புட்ரா
அது யாரு கனியோட ஃப்ரெண்டு
அ
கனிக்கு மெசேஜ் ஒரே வாய்ஸ் மெசேஜ் மச்சா நா ப்ரெக்னன்ட் ஆயிட்டேன்டா அப்டி இப்டின்னு சொல்லிட்டு கனி இவ்ளோ பாஸ்டா சாஜி நீ அப்டின்னு கேக்குற கனி எப்டி கனி பயாலஜி தான படிச்ச எப்டி ஒரு மாசத்துலயே எப்டி அப்டி சொல்லி சொல் ஆமா அப்ப சொன்னதுக்கு நா சொன்னா அப்றோ நா என்ன பண்றதுண்ணா ஒரு கொழந்த வயித்துக்குள்ள போறது எவ்வளோ நாள் ஆகு ஓ அ பைத்தியோமாரி உண்மையாலுமே ப்ரெக்னெட் ஆய்டுவ மேரேஜ் பண்ணக்கின்னு சொன்னா நம்பமாடேங்குற என்ன
மேபி அவுங்களுக்கு வந்து ப்ரெக்னன்டா இருக்க கேனா தெரியாம இருக்கு ஆனா முன்னாடியே முடிஞ்சுருக்கு
அ சவுண்டு கம்மியா அ
கல்யணோ ஆனதுக்கு அப்றோனா வாய்ப்பே இல்ல ஒருமாசத்
சவுண்டு கம்
அப்றோ அது ஒரு ஆக்டிங் போடுது ஐயோ எனக்கு மயக்க மயக்கமா வருது வாந்தி வருது கனி அப்டி இப்டி சொல்லு
மூணு மாசச்சத்துல அதெல்லா இருக்காதுல்ல அவ்ளோக்கா
ஆ ஹ
அ ஸ்டாடிங்ல்ல அப்படியெல்லா இருக்காதே லைட் சிம்டம்ஸ் தான இருக்கு படத்துல எத்தன படத்துல பாத்திருக்கோ நம்மள
ம் படோ பாக்காதவங்ளா நம்ம
யாரு விட்டக்கத ம்
நமக்கு அறிவு இல்லன்னு நெனச்சிட்டு இருக்காங்க போல
இவ நம்பிட்டு வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருக்குறா யார்கிட்ட பேசிட்டு இருக்ற ம் அப்டி சொல்லிட்டு திரு புள்ளைங்க கூடல்லா ஃப்ரெண்டஷிப் வச்சட்டுருக்குறே திட்டி வுட்டே
ம்
ம்
ஏய் இரு கனி ஏஜ்ன்ன உங்க ஏஜ் பொண்ணு
ஆமா
தீ
பதினெட்டு வயசுக்கல்லா என்ன தெரியு சொல்லு அப்புறோ இரு இது ஒன்னு சொல்ற அது கொஞ்சோ கஷ்டமா தா இருக்கு ஒனக்கு கேக்குறதுக்கு ஓ நீ அதான் சொல் மனசுல விடப்பட்டத்து தெரியாம ஒரே நிமிசோ இரு அம்மா கூப்பர்றாங்க என்னாதுக்கு வெயிட் ஒரே நிமிசே இரு அம்மா கூப்புடுது
ஆ ஓகே
நீவாது இது